ஹலோ கேக்குதுங்களா என்னடா பண்ற
ப்ரோ நா வந்து சும் தான் ப்ரோ ஒக்காந்து ரீல்ஸ் பாத்துருக்க ப்ரோ நீங்க
நா ஒக்காந்து முறுக் சாப்ட்டுட்ருக்கேன்டா
முறுக் சாப்ட்டுட்டு இருக்கீங்களா ப்ரோ என்ன பிராண்டு் முறுக்கு ப்ரோ
என்னடா
என்ன பிராண்டு முறுக்கு ப்ரோ
ப்ரோ முறுக்கு வந்து முள்ளம்பன்றி குச்சி முறுக்கு ப்ரோ
முள்ளம்பன்றி குச்சி முறுக்குங்களா
ஆமா ப்ரோ நீங்க ப்ரோ சாப்ட்டீங்களா
ஆ ப்ரோ நா சாப்ட்ட ப்ரோ
சேரி ப்ரோ
என்ன என்ன என்ன என்ன சோப்பு போட்டு ப்ரோ குளிப்பீங்க பொன் வண்டு சோப்புங்களா
ப்ரோ நா பொன் வண்டு இல்லைங்க ஹமாமுங்க நா அதுக்கு ரோபட் வண்டு சோப்புலா போட்டுக்கறது இல்லங்க ஹமாம்ங்க நாங்க
பொன்வண்டு சோப்பு போட்டு குளிங்க ப்ரோ ஏ ஃப்ரெண்டு அப்டிதா மஜாவா குளிப்பா அப்டிங்களா ப்ரோ ஆக்சஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஏ பத்தி என்ன ப்ரோ நெனக்கிறீங்க
ப்ரோ அத பத்தி எனக்கு எதுவு தெர்லங் ப்ரோ
வேற என்ன ப்ரோ தெரியு அத பத்தி சொல்லுங்க ப்ரோ
ப்ரோ அப்ற நா வேற ஏதாவது சேரி ப்ரோ தெரியு ப்ரோ
தெரியுமா ப்ரோ இப்ப அதுக்கு ஆ ஐ இப்ப அதுக்கு ஆட்டோக்கு ரேஸ் வச்சா எது ப்ரோ ஜெயிக்கு
ப்ரோ அதுக்கு ஸ்ப்ளெண்டர்க்கு வச்சா எது ப்ரோ ஜெயிக்கு இல்ல பெப்ட்டுக்கு அதுக்கு வச்சா எது ப்ரோ ஜெயிக்கு பெப்ட்டுக்கு அதுக்கு வச்சா என்ன
பெப்ட்டு வந்து ஒன் கிலோ மீட்டர் வீலிங்க்லேயே ஜெயச்சிரு ப்ரோ அது
ப்ரோ இல்ல ப்ரோ நம்ப அது சாரி ப்ரோ ஆட்டோ வந்து ஆ ஸ்பீடு ஜாஸ்தி ப்ரோ
அப்டிங்களா ப்ரோ எவ்வளோ கிலோ மீட்டர் பே போகு ப்ரோ
ப்ரோ அது வந்து சுமார் ஒரு எரநூறு முன்னூறு போவு ப்ரோ பறக்கும் ப்ரோ நீண்டீங்கன்னா வாய்லா இப்டி பின்னாடி பறக் கும் முடியெல்லா ஒவ்வொன்னா பிச்சட்டு போயிரு ப்ரோ பறக்குற ஸ்பீடுக்கு
பெப்ட்ட பத்தி தெரியுங்களா அவர் ஓட்டுறவர் பத்தி தெரியுங்களா
ஆ அது தெரியாதுங்களே கேள்விப்பட்ருக்க இப்டி பல்ல காட்டிட்டே நா மா பெப்
ஆ ப்ரோ ஆ உங்களுக்கு ஸ்பானர் பத்தி தெரியுமா ப்ரோ ஸ்பானர் பத்தி
ஸ்பேனருங்களா ப்ரோ ஸ்பேனர் பத்திலா தெரியாது ப்ரோ
ஸ்பேனர் இருவத்தி ரெண்டாம் நம்பர் ஸ்பேனர்
ஆஹா தெரியது
அ அனுபவங்கள் சொல்லுங்க ப்ரோ கேள்விப்ப கேக்கலா
கேள்வி பத்தின இதுங்ளா
சொல்லுங்க ப்ரோ
ப்ரோ நா பேசறது கேக்குதுங்ளா
ப்ரோ கேக்குது ப்ரோ அனா லைட்டா பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டு கேக்குது கொஞ்சோ தள்ளி வந்துருங்க ப்ரோ
அப்படிங்களா ப்ரோ ஹலோ கேக்குதா இதா ப்ரோ வர அப்பறோ ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க
நானா ப்ரோ நா தா சொன்னல்ல ப்ரோ நா சாப்பட போற ப்ரோ இன்னு சாப்பட்ல ப்ரோ இதுக்குகப்பமா தா சாப்பட ப்ரோ போற ப்ரோ நீங்க உங்க கிரிக்கெட் அனுபவம் உங்க கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி கொஞ்சோ சொல்லுங்க பரோ நாங்க கேக்கலா
இப்ப லைப்ல மொத்தமா மூன் நாளு செஞ்சுரி போட்ருக்க ப்ரோ
நாலு செஞ்சுரி போட்ருக்கிங்ளா
ஆமா ப்ரோ
ஆ அப்பறோ ப்ரோ
ப்ரோ அப்பறோ ஆப்ஷன் அஞ்சு போட்ருக்க ப்ரோ
ஆப் செஞ்சுரி அஞ்சு போட்ருக்கிங்ளா
ஆமா ப்ரோ
ஆ இது ப்ரோ தேட்டி தேட்டிபிளஸ் எதோ போட்ருக்கீங்களா ப்ரோ
ப்ரோ அது தெர்ல ப்ரோ
தெர்லியா ப்ரோ உங்களுக்கு நடந்த ஆ கேக்குது ப்ரோ உங்குளுக்கு நடந்த ஒரு நல்ல மேட்ச் உங்க ஃரெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல மேட்
மாத்திரமா ஸ்லோப்ல கால வெச்சு வழுக்கி உழுந்துட்ட ப்ரோ
ஓ அப்படியா ப்ரோ சமந்தமே இல்லாம எதோ பேசுறீங்களா ப்ரோ
கவர்மெண்ட் ஷாப்புல ப்ரோ ஆமா ப்ரோ
ப்ரோ அப்பறோ வந்து ஜோக்
ஆமா ப்ரோ அதுல வவ்வால் கொளத்துல நீச்சல் அடிச்சது
வவ்வால் கொளத்துல நீச்சல் அடிச்சுதா ப்ரோ
ஆமா ப்ரோ
ப்ரோ ஏ ஃப்ரெண்டோட அப்பா ஏ ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தரு மொட்ட மாடில இருந்து எந்திரிச்சி எந்திரிச்சி எதோ குழுக்குவாராம ப்ரோ
ப்ரோ அ கம்பிக்கு அந்த பக்கமா ப்ரோ ஆ புரிது புரிது ஆமா ப்ரோ பாத்துருக்க மாரி எனக்கு ஞாபகோ ப்ரோ
ஓ அப்படிங்களா ப்ரோ
ஆமா ப்ரோ
நீங்க இந்த இந்த டூ பாயிண்ட் ஒன்ல வர அந்த ரோபோவ பத்தி என்ன ப்ரோ நெனைக்கறீங்க
ப்ரோ அது ஒரு சரியான ஒரு நல்ல லவ் ப்ரோ நல்ல பீஸ் ப்ரோ நல்ல ஆமா ப்ரோ நல்ல ஒரு பாடி பார்ட் வச்சி நல்ல ரோபோ
ரெட் சிப் போட்ட என்ன நடக்கும்னு தெரியுங்களா ப்ரோ ரெட் ரெட் சிப்
ஆ தெரியு தெரியு ப்ரோ
ஆ ஆமா ப்ரோ
செரி ஒரு நிம் ஆ ஆடுவா ப்ரோ சிக்ஸ் இயர் ஓல்டு ப்ளேயர் ப்ரோ
ஓ ஓல்டு பிளேயரா ப்ரோ நீங்க
ஆமா ப்ரோ
ஆ சொல்லுங்க ப்ரோ உங்க ஃப்ரீஃபயர் அனுபவத்த பத்தி சொல்லுங்க ப்ரோ கொஞ்ச நேர கேட்கலா
அதா தா பரோ ஆறு வருஷ ஓல்டு பிளேயர் அவ்ளதா ப்ரோ
அவ்ளதான ப்ரோ
இனிமி ஆப்போசிட்ல இருந்தான்னா குளோவால் சுத்தி போட்டு படுத்துப்ப ப்ரோ
அ சுட மாட்டீங்க ஏய ப்ரோ
சுட்றதுலா இல்ல ப்ரோ
அப்டிங்களா ப்ரோ
ஆமாம் ப்ரோ
எங்க ப்ரோ உங்களோட உங்களோட சைல்டுவுட் மெமரிஸ பத்தி சொல்லுங்க ப்ரோ கொஞ்ச கேட்கலா
ப்ரோ கொழந்தயா இருக்குறப்ப என்ன தெரியுமா பண்ணாங்க என்னயா
ஓ என்ன ப்ரோ பண்ணாங்க
தூக்கிட்டு போய் கெணத்துல போட்டாங்க ப்ரோ
கெணத்துல போட்டாங்களா ப்ரோ
ஆமா ப்ரோ நீச்சலடிச்சி நானே மேல வந்த ப்ரோ
அப்டிங்களா ப்ரோ
ஆமாம் ப்ரோ
ப்ரோ சம ப்ரோ வேற
ப்ரோ அப்றோ அதா ப்ரோ நீச்சலடிச்சிட்டு மேல வந்த திரும்ப உள்ள போன தள்ளி விட்டாங்க ப்ரோ ஆமாம் ப்ரோ திரும்ப நா எந்ரிச்சு வந்த ப்ரோ அப்பறோ மேல எதோ தூக்கி அடிச்சாங்க ப்ரோ நல்லா வேல வளண்டு இருந்துச்சு ப்ரோ
ஓ
இதுல முக்கி அடிச்சாங்க சொத்துன்னு அடிச்சாங்க பறந்து உழுந்தவ தா ப்ரோ பொத்துன்னு உழுந்த ப்ரோ
அப்டிங்களா ப்ரோ
ஆமாம் ப்ரோ
சரி ப்ரோ ஏதோ சிரிப்பு வர்ற மாதிரி எதோ ஜோக் சொல்லுங்க ப்ரோ
சிரிப்பு வர மாதிரியா ப்ரோ பொன்வண்டு சோப் போட்டு வவ்வால் ஒன்னு கொளத்துல குளிச்சுட்டு இருந்துச்சு ப்ரோ துண்டு கட்டிட்டு ஆமா ப்ரோ சிரிப்பு வருதுங்களா துண்டுன்னு கேட்ட ஒன்னே
ஆம் ப்ரோ வர்ல
சோப் போட்டுருந்துச்சு ப்ரோ ஒன் மந்த் டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு ப்ரோ
ஆ
டவர் மேல பறந்து போய் உட்காந்து ப்ரோ வெவ்வாள்ளு
டவர் மேல
ஆமா ப்ரோ
டவர் மேல தா ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரே ப்ரோ
ப்ரோ இல்ல ப்ரோ இது வந்துட்டு வவ்வால் ப்ரோ மேல ஏறிப்போ ஒக்காந்சே
அ
அங்க ஒருத்தரு ஆழு தூக்குல தொங்கிட்ருந்தாரு யேன் கேட்டுச்சு தொங்கிட்ருக்கிறவர் கிட்ட
அ
ஏ வவ்வால் இங்க வந்து ஒக்காந்ட்ருக்க அவரு கேட்டாரு ப்ரோ
அ
அதுக்கு இல்ல ப்ரோ நா இங்கதா சோப் போட்டுதா குளிச்ச பொண் வண்டு
அ
கீழ காயில ப்ரோ அதா மேல வந்து காஞ்சிட்ருக்கற நீங்க என்ற காஞ்சு போயிருக்கிறீங்க கொஞ்ச கீழ வந்தா அப்டின்னுச்சு ப்ரோ
சே அப்படியா ப்ரோ
கீழ வாங்க டவர் கீழ வர சொல்லுச்சு ப்ரோ
ஆ
இதுவு வந்துருச்சி ப்ரோ
அப்படியா ப்ரோ
ஆ கீழ வானா டக்குனு வண்டாரு ப்ரோ கீழ வண்
ப்ரோ ப்ரோ ஒங்க வீட்டு அதாது ப்ரோ கிச்சன்ல யாரோ இருக்காங்களா ப்ரோ
இல்ல இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ
ஆநல்ல வேல ப்றோ
தாயோ ப்ரோ கிச்சன் வந்ட்து மாடியில இருக்கு ப்ரோ அங்க யாரு இல்ல ப்ரோ கிச்சன்ல
ஓ அப்டியா ப்ரோ
அதா கிச்சன் வாானத்துக் போயிட்ருக்குது
கிச்சன் வான்த்க் போயிட்டுக்கா ப்ரோ
ஆமா ப்ரோ இப்போ சிவன் கழுத்துலதா ப்ரோ சுத்திட்ருக்குது
அப்படியா ப்ரோ
ஆமா ப்ரோ சாம்பார் தூள் மெளகாத்தூள் எல்லா சுத்து போட்டுருக்கு ப்ரோ ஏ ப்ரோ காமெடி நல்லா இருக்குங்களா
இல்ல ப்ரோ
ய வாங்க ப்ரோ வவ்வால் மேட்ருக்கு வர்லா அதாம் ப்ரோ கீழ வர சொல்லிச்சு ப்ரோ வவ்வாலு
ஆ
அவரு ஏ மேல உக்காண்ருக்கன் கேட்டுச்சு ப்ரோ அதாது தொங்கிட்ருந்தவர் வந்ட்டு ய வவ்வால் மேல உக்காருக்கன் கேட்டுச்சு ப்ரோ அம்மா
ஆம் ப்ரோ
நா பொன் வண்டு சோப்பு போட்டு குளிச்சிட்ட காயல கீழ மேல வந்திருக்க அப்டின்ச்சு ப்ரோ டவர் மேல திரும் வவ்வால் கேட்டுச்சி நீ கீழ வானுட்ருச்சு ப்ரோ
அப்டியே சொல்லிற்ச்சா ப்ரோ
அ வவ்வால் கீழ வாங்க ப்ரோ அப்டின்ட்ருச்சு ப்ரோ
அய்யோ ரொம்ப சோகமான விஷ்யம் ப்ரோ
கட்டாரு கீழ வந்து கும்மிங்க அப்டின்ச்சு ப்ரோ
அப்படிங்களா ப்ரோ அய்யயோ
சும்மா ஒண்ணுக்குமே சொல்றா ப்ரோ
அப்பறம் ப்ரோ
பொன்வண்டு சோப்பு தர கீழ குமிஞ்சிருங்க
ஓ அப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ அப்டிதா
அப்பற எப்டி ப்ரோ
அப்புற எப்டின்னா ப்ரோ கீழ குமிய சொல்லச்சுங்களா
ஆ
தலையை வந்து அவர் கால கழுவி வுட்டு மேல பாத்துச்சு ப்ரோ
அவரு மூஞ்ச பாத்துச்சி ப்ரோ கால கழுவிட்டு மூஞ்ச பாத்துச்சி ப்ரோ
ஆ செரி ப்ரோ
அவரு மூஞ்ச பாத்துச்சி டக்குன்னு இவுரு என்னமோ பண்ணிட்டாருங்க எடுத்ததோ மாட்டி கீச்சங்கோ வவ்வாளுக்கு
ப்ரோ இப்பல்லா பேச கூடாது ப்ரோ
ப்ரோ அதாது வவ்வால் மாட்டிச்சின்னா குச்சி எடுத்து அழுத்திட்டாரு ப்ரோ
அ
தொண்டல்ல சொருவி போய்ட்டாரு ப்ரோ மாட்டிக்கிச்சி அவுரு எவளோ ட்ரை பண்ணாரு முடியில வவ்வால் ப்ரோ அப்புறோ கடைசியா ஒரு இறுதி அடைஞ்ச அஞ்சலிக்கு வந்து நாங்க போயிருந்தோ ப்ரோ
ம்
வவ்வால் தொண்டையில் குச்சிறைக்கி தாக்கப்பட்டான் போட்டிருந்துச்சி ப்ரோ
எவுள நீளம் ப்ரோப்பு அந்த குச்சி
ப்ரோ அது ஒரு பத்து எட்டு எட்டு சென்டிமீட்டருக்கு ப்ரோ அவுளதா ப்ரோ
எட்டு சென்டி மீட்
ஒருத்தங்க ஸ்கேல் வெச்சு அ அலைஞ்சு பாத்தா அலஞ்சு பாத்தாங்க ப்ரோ செரி அளந்து பாத்தாங்க
அலைஞ்சு பாத்தாங்களா ப்ரோ
அலஞ்சி பாக்கல ப்ரோ அவுங்களு அ அந்தாள அலைஞ்சி திரிஞ்சு பாத்தாங்க ப்ரோ அவுங்கி கெடைக்கல அவுர் பாட்டு வுட்டுட்டு போய்ட்டாரு ப்ரோ பாவம் ப்ரோ அவ செத்து போச் சி எதுவு பண்றங்ககில்ல நாங்களு செரிண்டு இறுதி அஞ்சலிக்கு போயிட்டு பூவெல்லா போட்டு பால் ஊத்திட்டு வவ்வாலுக்கு புடிச்ச பொன்வண்டு சோப்பல்லா வாங்கி ட்டு பண்ணிட்டு வண்ட ப்ரோ அதுக்கப்பற இப்போ ஆவியா மாரி
இது யார் யூஸ் பண்டுருக்கு போது ப்ரோ எடுத்துட்டு வந்தீங்க
ப்ரோ நாங்க எடுத்துட்டு வரல ப்ரோ வவ்வால் ப்ரோ எடுத்தாரு வவ்வால் ப்ரோ
ஓ அப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ அத ப்ரோ எதுவு பண்றதுக்கில்ல எடுத்து வாரத்துல குளிச்சாரு ப்ரோ குளிச்சுட்டு மணமா டவர் மேல போனாரு மனமா கீழ வர சொன்னாரு கீழ குமிஞ்சாரு
ஆ
டக்குனுட்டு எட்டு சென்டிமீட்டர் எடுத்து குச்சி எடுத்து அந்தாள அடிச்சாரு ப்ரோ எறக்கிட்டாரு தொண்டயிலயே ச்சி ப்ரோ அதையடுத்து பயத்துல அடிச்சாரு ப்ரோ வவ்வாலுனுடனே
அப்டியா ப்ரோ
நல்லா எறக்கிட்டாரு ப்ரோ
ஓ மை காட்
வவ்வால்லும் வளவள கொழகொழன்னு ஆயிடுச்சு ப்ரோ
ப்ரோ பத்து நிமிடம்
ப்ரோ அதா ப்ரோ இந்த பத்து நிமிஷம் ப்ரோ அந்த வவ்வால தேடி கண்டுபிடிச்சிடலா ப்ரோ
ஆ ஓகே ப்ரோ
ப்ரோ இருங்க ப்ரோ ஒரு நிம்ஷோ எங்க அம்மா கூப்பட்றாங்க இருங்கால் ஒரு கால் பேசிட்டுந்தரே
உஹம்